கல்வின்றது வந்து ரொம்ப முக்கியமானது எல்லாருக்குமே அ ஏன்னா கல்வினு ஒண்ணு இருந்தாதா நமக்கு வந்து அந்த பொது அறிவு எல்லாமே வந்து நெறைய கிடைக்குன் சொல்லலா அம் இப்ப அது க்கிற கல்விகள் அ கல்வி உடைய இதெல்லா பாத்தோனா திட்டம்லா பாத் தோனா அந்த அளவுக்கு அ எப்டி இருக்குனு சொல்ல முடியாது ஆனா முன்னாடி எல்லா பாத்தீங்கனா கல்வியோட தரம் வந்து நல்லாவே இருந்துச்சுன் சொல்லலா ஆ ஆ எல்லாருமே வந்து அந்த சின்ன பசங்கெல்லா படிக்கிறது சரி இப்ப நானே வந்து எல்லாமே இப்டி இருக்கும்னா ஒரு ஆர்வமோட எனக்கு இருக்குற மாரி இருக்கு படிக்கிறதுக்கு அந்த நா பள்ளிக்கு போகோணு அப்டின்னா ஒரு ஆர்வோ எனக்கு இருக்கு அந்த மாத்ரி ஒரு ஆர்வத்த வந்து ஏற்படுத்துச்சு அப்ப இருந்த ஒரு பள்ளி உடைய கல்வியுடைய இதெல்லா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆம் ப பசங்கெல்லா பாருங்கன்னா இப்ப க நா ஸ்கூலுக்கு பள்ளிக்கு நா போகவே மாட்டே அப்டின் சொல்லி அடம்பிடிக்கிற மாரிலா இப்ப இருக்கு அப்பெல்லா வந்து எப்படா வந்து பள்ளி தொறக்கு அப்டினு ஒரு ஆர்வம்லா இருந்துச்சு அ நீங்க ஒ அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க இந்த மாரி பாடத்திட்டம் அ அதுனால அப்டி இருக்கா இப்ப இருக்குற கல்விய பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி நெறைய விஷ் யங்கள் வந்து பாடத்திட்டத்தினால தா வந்து அது மாதிரி இருக்கோ என்னமோ எனக்கு இப்ப தோணுது ஏன்னா நா படிச்சிட்டுயிருந்தப் காலத்துல தா நீங்க சொன்ன மாதிரி தா ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு முன்போ இல்ல பதினைந்து வருடங்களுக்கு முன்போ எப்படி இருந் ததுன்னா அதோட அந்த எஜுகேஷன்டே அந்த சிஸ்டமே வந்து எப்படி இருந்து ம மாறுபட்டு இருந்ததுன்னு சொல்லலா ஏன்னா அப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு சில அந்த இத என் பள்ளி பருவத்துல நா ஏழாம் வகுப்பு படிக் படிக்கும் போது எனக்கு ஒரு சில பாடம்லா பிடிக்கும் அதாவது இப்ப சொல்றாங்க இல்லையா சில பேருக்கு வந்து இந்த எந்த இது பிடிக்கும் கேட்டா யாருக்குமே எனக்கு ஸ்கூல் போறதே பிடிக்காதுன்னு தான் இப்ப இருக்க பசங்க சொல்லுவாங்க ஆனா அப்போ வந்து நான் சொல்லுவேன் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிடித்த பாடம் வந்து கண்டிப்பா பசங்களுக்கு அந்த மாணவர்களுக்கு இருக்கு அப்போ அதிக அந்த மதிப்பெண் வாங்கணு நல்லா படிக்கிறதுக்கு தோணு அப்படின்னு ஒரு சில காரணங்களாலயே என்ன பண்ணுவோனா நாளைக்கு இன்னைக்கு வந்து நம்ம தேர்வு எழுதணு இந்த தேர்வுல இவ்ளோ கம்மிஆயிட்டோ நாளைக்கு இதை விட அந்த தினமும் வைக்கக்கூடிய அந்த தேர்வு இருக்கு இல்லையா சும்மா நம்ம வகுப்புல இருக்கக்கூடிய அந்த தேர்வு ஒண்ணு ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒருத்தவங்க அந்த ஆசிரியர் வரும் போது வந்து சொல்லுவாங்க இன்னைக்கு நாளைக்கு இந்த தேர்வு இருக்கு படிச்சுட்டு வந்திருக்க அப்படியே அப்போ ஒரு போட்டி இருந்துது எங்களுக்குள்ள நான் வந்து படிக்கும் போது நிறைய போட்டிகள் இருந்ததுன்னே சொல்லலாம் அப்போ போட்டிகள் இருந்தப்ப நான் என்ன பண்ணேனா இன்னைக்கு அந்த நன்று அந்த தமிழ்ல எனக்கு நன்று வரும் நன்று வாங்கிட்டு சில பேர் என்னுடைய தோழிகள் எல்லாம் மிக நன்று வாங்குவாங்க இதுக்கு வந்து போட்டி போடுவோ ஆஹ் ஒரு நாள் எடுத்து நாங்க அதை என்ற பழக்கம்லெல்லாம் எங்களுக்கு இருக்கும் அந்த மிக நன்று எவ்வளவு வாங்கணும் நன்று எவ்வளவு வாங்கணும் அந்த மாதிரி ஒரு போட்டிக்காகவே என்னைக்கு மறுநாள் வரும் அப்படின்னு நினைப்போம்
அது உண்மை தான் ஏன்னா அப்பல்லா வந்து போட்டி போட்டு படிச்சோம் நீங்க சொன்னதுதான் எனக்கு நினைவுக்கு வருது அஹ் அப்ப எல்லாம் வந்து ஒரு போட்டி போட்டு அதாவது பொறாம இருக்காது போட்டி இருக்கு அஹ் இந்த தடவை நம்ம இது வாங்கிட்டாங்கன்னா நம்ம அடுத்தடவை இன்னு என்ன நம்ம செஞ்சு நம்முடைய மதிப் மதிப்பெண்ண வந்து கூட்டுறது அப்படின்னு சொல்லி நம்மலுக்குள்ள அந்த ஒரு சின்ன ஒரு போட்டி திட்டமிடுதல் இதெல்லா வந்து அப்ப இருக்கிற ஒரு கல்வி முறையில வந்து இருந்துச்சா ஒரு ஆர்வம் இருந்துச்சி அந்த எல்லாருகிட்டையு ஆனா இப்ப இருக்கிற பசங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆர்வமே கிடையாது என்னுடைய பையன்ல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது இப்படி மதிப்பெண் எடுத்துருக்க அப்படி இப்படின்னு கேட்டா அவனுக்கு கீழ இருக்கிற பையனை பாத்து அவனே இந்த மதிப்பெண் தான் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அவங்க அந்த மாதிரி கீழே இருக்கிற பசங்களோட வந்து அவங்களை ஒப்பிட்டு சொல்லையில தான் நான் நெனைப்பே ஏன் இப்படி வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல கல்வி முறை வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி சலிச்சிறிச்சா என்ன அப்படின்னு சொல்லி நான் நிறைய யோசிப்பேன் ஏன்னா நம்ம அப்படி இருந்தது கிடையாதே ஆஹ் மதிப்பெண் எடுத்தோம்னா போட்டி போடுவோ ஒவ்வொருத்தருக்கு பேர் கடைல வந்து போட்டி இருக்கு நம்ம மதிப்பண் எடுக்கணு அப்படின்னு சொல்லி பொறாமை இருக்காது போட்டி இருக்கு ஆனா இப்ப பொறாமையு இல்ல போட்டியு இல்ல அதுல கல்வின்னு வந்து எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு ஒரு சலிப்பு தான் கிட்டத்தட்ட சலிப்பு நிலைக்கு தான் கொண்டு போய் விடுது அப்பதான் நான் நினைப்பேன் அப்ப வந்து பள்ளியுடைய அந்த கல்வி வந்து இது தரம் எதுவும் குறைஞ்சிறிச்சு அஹ் முன்னாடி இருந்த அளவுக்கு இப்ப இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம்லா எனக்கு தோணுது நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க
நிச்சயமா அதாவது ஏன் இந்த காரணம் இதெல்லா வந்தது அப்படின்னா அதாவது ஆசிரியர்கள் நம்ம இருந்த காலத்துல படிச்சப்போ நம்ம எப்படி இருந்தோமோ நம்ம அனுபவிக்காத அந்த இதெல்லா வந்து இப்ப ந நம்ம நெனைச்சிருப்போம் அந்த ஒரு கல்வி நம்ம ஒரு பள்ளி கருவத்துல பருவத்துல வந்து நம்ம நெனைச்சிருப்போ இந்த மாதிரி இருந்த நல்லா இருந்துயிருக்கு அப்பேற்பட்ட அதாவது படிக்கமே இது பண்ணலா இந்த மாதிரி அவனே மதிப்பெண் கம்மியா எடுத்துட்டான் நீங்க சொன்ன மாதிரி அவனே மதிப்பெண் என்ன விட கம்மியா தான் எடுத்த நான் பரவாயில்ல அப்படிங்கறதுதெல்லாம் நான் பள்ளி பருவ படிக்கும் போது எப்ப கேள்விப்பட்டேனா இதெல்லா பல வருஷத்துக்கு அப்பறம் கேள்வி பட்டேன் அதுக்கு முன்னாடியெல்லா ஒரு சின்ன ஒரு மதிப்பெண் குறைவு வந்தாலு அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிப்போனா நிச்சயமா அது வெளியில வந்து காட்டிக்கிறோமோ இல்லையோ வீட்டுக்கு வந்து அதுக்குப்புற நம்ம மனசுக்கு என்னடா இது நம்ம அவ படிப்பான்னு அஹ் நம்ல நம்மலு அதே மதிப்பெண் வருவோம்னு பாத்தோம் கடைசியில நம்ம ஒரு குறைவான இதை எடுத்துட்டோமோ ஒழுங்கா அத கவனிக்காததுதான் ஒரு காரணமோ என்ன மோன்னு ஆஹ் அதாவது பள்ளி பருவத்துல சொல்லுவாங்க ஆசிரியர்களா கூர்ந்து கவனிக்கனு நா வகுப்புல சொல்றத நீங்க கேட்டாதான் நீங்க அன்னக்கி அந்த எக்ஸாம்ல போய் எழுத முடியு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கேட்கற திறன் வந்து அது அப்போ அதிகமா இருந்ததுன்னு சொல்லலா ஏன்னா இப்போ வந்து ஸ்மார்ட் கிளாஸ் அதெல்லா புரிய வைக்கிற மாதிரி நடத்துறாங்க தான் ஆனா வீட்டுல வந்து நம்ம அதை திருப்பி பாக்குறோம்னா இல்ல எல்லாமே வந்து அஹ் மாறனதுதான் காரணம் அப்ப வந்து அப்படி கிடையாது அப்ப வந்து ஒரு புத்தகத்துலதான் நம்ம வந்து எல்லாத்தையு அந்த டைரின்னு ஒரு விஷய அந்த முக்கியமானது இப்ப டைரி இருக்கு இருக்குதான் அப்ப வந்து அது தனித்துவமா இருக்கு ஏன்னா எழுதிட்டு வந்துருவோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நான் கல்லூரி படிக்கும் போது எப்படி இருந்ததுன்னா அத டைரியில டைரிய எல்லா கிடையாது கல்லூரிக்கு இருந்த போது அதை ஒரு குறிப்பு நம்ம ஒரு ஞாபகத்துக்கு எழுதிட்டு போவோ அப்படிதான் இருந்தது எப்ப அந்த ஃபோன் மாதிரி ஒரு இது சாதனம்ல்லா வந்ததோ எல்லா அந்த வாட்ஸ்ப்ல அனுப்புற பழக்கம் அதனால என்ன பண்றாங்கன்னா எதா இருந்தாலும் வாட்ஸ்ப்ல வந்திருக்கும்ல்ல அதை பாத்துட்டு அதுக்கு அடுத்த மெசேஜ் என்ன வருதோ அதை பாக்குறதுக்குதான் தோணுது அவங்களுக்கு வி அப்ப அப்படி கெடையாது வீட்டுக்கு வந்தோனா ஒரு ஃபோன் கூட நம்ம பேசிக்க முடியாது ஒருத்தர் ஒருத்தர் அதனால நம்ம வீட்டுக்கு போய் நம்ம தெரியாம கஷ்டப்படுவோமோ அங்க அந்த பாடத்தை வந்து நாளைக்கு என்ன ஒரு தேர்வோ அதை எழுதிட்டு வந்துருவோம் ஆனா இப்ப அப்படி கிடையாது தேர்வு தானே அவங்களே படிக்காத வருவாங்க நம்ம பாத்துக்கலா அப்படிங்கிற ஒரு இது எல்லாமே மாறிடிச்சின்னு சொல்லலா இப்போ
ஆஹ் நீங்க சொல்றது ரொம்ப உண்மைதான் நீங்க சொன்னது மாதிரி என்னன்னா முதல் எடுத்ததும் அவங்க வந்து அவங்க மேலயே வந்து அந்த குற சொல்லிக்க மாட்டறாங்க அந்த மதிப்பெண் எடுக்கல நம்ம எப்படி எதுல நம்ம வந்து சரியா கவனிக்கல எதை நம்ம மதிப்பெண் இழந்தோ அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம ஆராய்வோம் மதிப்பெண் குறஞ்சிச்சின்னா ஆனா இப்ப இருக்கிற பசங்க வந்து அத வந்து ஆராயறதெல்லா கிடையாது ஹ வேணும்னா கிட்டத்தட்ட பழி துக்கி ஆசிரியர் மேல போட்டு விட்டுருவாங்க அந்த ஆசிரியர் சரியில்லை என்னை பாத்தவே பிடிக்காது அதனால எனக்கு மதிப்பெண்ணை குறைச்சி போட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி ஹ் யார் யாரு மேலயாவது தூக்கி போட்டுட்டு அவங்க வந்து இந்த ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க அப்ப என்ன நீங்க சொன்னது இன்னொனு ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா இப்ப வ சமூக ஊடகம் இதெல்லா வந்தனால சப்லா வந்ததுனால அதுல எல்லாரு வந்து பாடதிட்டங்கள அனுப்பா அதுல பாக்க அப்புறம் இந்த தேடல் வந்து இந்த கூகுள்ல போய் தேட இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில அதுல தேடவும் அவங்களுக்கு வந்து அந்த நேரம் வந்து அந்தைத எழுதி குடுக்கணு பதில எழுதி குடுக்கணு அப்படின்றதுதான் ஏன் நெனப் தவிர அந்த இது வந்து மூளையில வந்து பதிஞ்சு நிக்காது மறந்துரு வேகமா மறந்துரு நமக்கு எப்ப ஒரு விஷயம் ரொம்ப வந்து ஞாபகமா இருக்கும்னா அத நம்ம நம்மளா தேடி நம்மளா படிச்சு நம்மளா அனுபவப்பட்டு ஒரு விஷய நம்ம ட்ருக்கேல தா அது வந்து ஆழமா பதியும் ஆனா அவங்கள பொறுத்தவரையு அது இ எளிதா கெடச்சிருது இல்லையா டக்குன்னு பாக்குறாங்க கெடச்சிருது அ பதில உடனே எழுதிடுறாங்க உடனே அவ்ளோதா முடிஞ்சிருது து அப்புறம் பாத்தோம்னா அது மறந்துடும் இதுதா வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தில அ சின்ன பிள்ளங்க மட்டும் இல்ல பெரியவர்கள் நமக்குமே வந்து ஒரு சில நேரம் எனக்குல்லா என்ன ஆயிடுனா ம் எல்லாமே பதில்கள் வந்து இந்த கூகுள்ள இப்படி நம்ம தேடி தேடி நா எது எடுத்தாலும் எனக்கு கொஞ்சம் நேரத்துல பாத் பாத்தீங்கன்னா எனக்கு மறதி வந்துரும் அப்ப இப்ப இருக்கிற பாடத்திட்டங்கள்லா வந்து எல்லா அ பிள்ளைங்களா இந்த கூகுள்ள தேடுதல் இந்த மாரி பண்ணவு அவங்களுக்கு அந்த இது வந்து எளிதில வந்து மனதுல நிக்கிறது இல்ல அப்படின்றதுதா நான நெனைக்கிறே நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆமா இது நிச்சயமா ஒரு இது மிகப்பெரிய உண்ம இது என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா பாக்குறதுக்கு ஒரு டக்குன்னு போய் அந்த கூகுள்ள பாத்தோமா தேடுனோமா எழுதுனோமா அவ்வளோதா அதுக்கு தூக்கி போட்டோம்னா மறந்துருவாங்க அதே மாதிரிதா இப்ப பசங்க அப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு நூலகம்னா அந்த நூலகத்துக்கு போகணும் அதுக்குன்னு தனியா அந்த வகுப்பு அதாவது அந்த பீரியட ஒதுக்கி அதுக்குன்னு இந்த பள்ளிகள்ல எல்லா இருந்தது உண்டு இப்பயு இருக்கு அந்த அளவுக்கு வந்து அங்க போய் உக்காந்து கத அடி க்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தா அப்போ வந்து நா என்ன பண்ணுவோனா ஒரு இந்த கேள்விக்கு தெரியல பதில் அப்டின்னா நம்ம வந்து அந்த புத்தகத்து உள்ளயே நம்ம வந்து தேடுவோம் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட அதாவது நம்மளுடைய தோழி இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கேப் போ இதுக்கு என்ன வருனு கேட்கும் போதுதா அது பகுத்தறிவுன்றது இந்த கேட்கும் போதுதா வளரணு வளரும் அப்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா இப்போ யாருமே அது கேட்கறது இல் எல்லா கேக்கறது டைரெக்டா போயிட்டு நம்ம அந்த ஒரு இந்த ஏ ஐ மூலம் எப்போ வந்ததோ அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் மாத் மொத்தமுமே திருப்பி போட்ருக்கு அப்படிங்கும் போது அங்க போய் கேட்கும் போது என்ன பண்றாங்கன்னா நீங்க சொன்ன அதேதா என்ன ஒரு உண்மையான விஷயம் இதுலன்னா போறாங்க போய் எனக்கு தேடுறாங்க தேடிட்டு அதாவது க்ளாஸ் ரூம்ல கூட வந்து நம்ம கேட்க மாட்டோ அப்பயே அப்ப அதுக்கு பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன தெரியலனா என்ன அவங்க நடத்துறத நம்ம கவனிக்கணுனு அவசியம் இல்ல நம்ம போனா நம்ம கையில போன் இருக்கு போன்ல அந்த சாட் ஜி பி டி இருக்கு அந்த மாதிரி நிறைய ஏ ஐ தொழில்நுட்பம் வளந்ததுல இருந்து இதெல்லா நம்ம கேள்வி கேட்க போறோம் கூகுள்ள போய் சர்ச் பண்ண போறோ கெடைக்க போகுது நம்மளுக்கு அப்படின்னு ஒரு அந்த அ நெனைக்கிறாங்களே தவிர அந்த நெனைச்சிட்டு அந்த தேடிட்டு அத படிக்கிறாங்கன்னா கிடையாது அது நம் அவங்களுக்கு தா பதில் கெடச்சது இல்லையா எழுதிட்டு அவ்வளோதா நம்ம எழுதும் போதே ஒரு சில அந்த புத்தகத்தையு பாம நம்ம ஒரு ரெண்டு தடவ அத வாசி ச்சு பாத்துட்டு இதுக்கு உண்டான இது ஆன்சரான் படிப்போம் ஆனா நம்மளுக்கு ஒரு அ கேட்டதுக்கு ஒரு பதில் வந்துருது இல்லையா அதுல அதனாலதா காரணம் வந்து இப்ப இருக்க அந்த கல்வி வந்து ரொம்ப மாறி இருக்குன் சொல்லலா
ரொம்ப அருமையா சொன்னீங்க ஏன்னா கல்வின்றது வந்து இப்படி அஹ் நமக்கு அந்த ஆணிவேர் மாதிரி பதியணும் அப்பனாதான் வந்து அது நமக்கு பின்னாடி உதவும் ஆனா இப்ப இப்ப இருக்கிற அந்த கல்வி திட்டங்கள் எல்லாமே இந்த சமூக ஊடகம் அப்புறம் வந்து தொழில்நுட்பம் எல்லாமே காரணமா இருக்கிறதுனால மறதி எல்லாமே வந்துருச்சு அப்படிங்கபோது நிறைய மாற்றம் வரணும்னு நான் நினைக்கிறேன் ஹ நிறைய வந்து இப்ப பேசணும் நம்ம கல்வியை பத்தி கல்வி வந்து ஹ எந்த அளவுக்கு முக்கியம் அதே மாதிரி முன்னாடி இருந்த கல்வி கல்வியுடைய இது திட்டம் எப்படி இருந்துச்சு இப்ப இருக்கிற கல்வியோட திட்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து அஹ் நம்ம பகிர்ந்துகிட்டோம் அஹ் இதே மாதிரி ஒரு அஹ் நிகழ்வுல நம்ம திரும்பும் பேசலாம் உங்க கூட இத பத்தி பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிக்க நன்றி
மிக்க நன்றி
உஹம்